ஹலோ
சொல்லுங்க கேக்குதுங்ளா நல்லா உங்ளுக் கிளியரா
ம் கேகுங்க
இன்னை பொம்ப வெரி வெரி வெரி வெரி போருங்க
போரிங்கா
போரிங்கா டுடே போச்சி நீங்க வீட்ல இருக்குறிங்ளா இல்ல எதனா வேலைக் போறீங்ளா
நா வேல தேடிட்டு இருக்கே காலேஜ்க் போனு டூ மந்த் இருக்கு அது வரைக்கு வீட்ல சும்மா இருக்கணு வேலைக் நீங்க ஒரு நாள் மட்டுந்தா
டெய்லியுமே எனக் கஷ்டமாதாங் இருக்து போறதுக்கு எப்படிதா போறது விடிஞ்சா போகுது படி
ஸ்கூல் இருக்குதா
ம் வீட்டுக்கு வந்தா அதுக்கு மேல கொடும கொடுமங்குது இங்க வந்தா சேரி வுடுங்க என்ன பத்திய பேசுறது இருகட்டு
ஆ
சொல்லுங்க உங்களுக்கு என்னா சமைக்க தெரியுமா
சமைக்க சின்ன சின்ன விச்சிதாங்க செய்ய தெரியு அவ்ளோ இதுலா சேத்து அது மார் இல்லைங்க டீ காஃபி மேகி நூடுல்ஸ் ஆம்ப்லைட் ரொட்டி தோச அவ்ளோதா சின்ன சின்ன டிஷ் தாங்க செய்ய தெறியு
ஆ பரவால்லங்க அவ்ளோ டிஷ்ஷஸ் செய்ய தெருதுங்ளே எனக்கு அவ்வளோதாங்க சின்ன டிஷ்தா செய்ய தெரியு நானு சாதோ சாம்பார் பொரியல் இப்டிதா செய்வே அ ஆ
பிரியாணிலா நல்லா செய்வீங்ளாங்க
பிரியாணில்லா அவ்ளோ செய்ய மாட்டேங்க ஹலோ கேக்குதாங்க செய்வங்க அந்த அளவுக்கு அவ் வ்ளோ டேஸ்டா எல்லா இருக்காது ஒரோ ஓரளவு சாப்பிடற மாரி ஆவ்ரேஜா செய்வங்க
ம்
எங்க அம்மாவயு எங்க அப்பாவையு ஒத கேக்கணு நா சாப்டுச்ச அவுங்கதா செய்றத சாப்பிடுறாங்க அவுங்கோ
ஆ டிஃப்ரென்டான டிஷ்ஷஸ் செஞ்சிருக்கீங்ளா
டிஃப்ரெண்டா டிஷ் அந்த மாரிலா நா எதுவு ட்ரை பண்ணதே இல்லைங்கே நா சாம்பார் சாதத் தத்தமலிக்கா அழுந்துருப்பே இப்ப டிஃப்ரெண்டால்லா நா செய்றது இல்லீங்க
டிஃப்ரெண்டா நீங்க எது ஃபோன பாத்து எது ட்ரை பண்ணி செஞ்சது இல்லைங்ளா
அதுக்கான டைமே கெடையாதுங்க வந்தா எப்படா நம்ம படுத்துக்கலானு தோணு
சண்டே எல்லா சும்மாதா இருக்கீங்க அப்ப ட்ரை பண்றதுங்
ஆ சண்டேல ஒரு வார சேந்துருங்க மொத்த துணியிருக்கு மொத்தத்தையு எடுத்து அது தொவச்சு போட்டு பசங்க எல்லாத்தையு அழிச்சு போட்டு ஓன்துதுக்கு மதியானம் ஆயிடு எனக்கு
ம்
காலையே எழுந்தா
ம்
டிஃபன் லஞ்ச் நார்ம நாலு செத்துருவாங்க செய்துக்கு அப்டியே போய்டுங்க அதுனால ரொம்போ ஓ அது அந்த நாளு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூல்லயே போய்லானு தோணு அன்னைக்கு அவ்ளோ வேல
ம் சண்டே ஓடையா
ம்
அப்ப நீங்க இது வரைக்கு டிஃப்ரெண்டா செஞ்சி சாப்டது இல்லைங்களா
ம்ஹீ டிஃப்ரெண்டாளா செஞ்சி சாப்டதுல்லங்க அப்டி செஞ்சி டிஃப்ரெண்டா நா தனியா இருந்தா செஞ்சி சாப்டலா டிஃ நம்ப நல்லா நார்மல் டிஷ் செஞ்சாவே எங்க சைட் சாப்ட மாட் டாங்கோ எ பசங்கோ நா டிஃப்ரண்டா செஞ்சி சாப்ட மாட்டாங்க வேஸ்டா போயிடுங்க செய்து ட்ரை பண்
ஆ சேரிங்க ம் இந்த ஹோட்டல்ல போய் காஸ்ட்லியான சாப்பாடல்லா சாப்ட்டுருக்கிங்களா
ஆ சாப்டுங்க
என்னாக்கா சாப்டுகிறீங்க
காஸ்ட்லியான சாப்பாடுனா என்னங்க சாப்பாடு காஸ்லியாருக்காங்க எப்டி
அப்டின்னா ஒரு தௌசண்ட் இருக்கு ஒரு ஒரு ஃபுட்டு அது மாரி சாப்டுவீங்களா
ஒரு ஃபுட்டு தௌசண்லா நா அந்த மாரிலா ஃபுட்டுலா நா பாத்தது கூட இல்லைங்க
ம் இப்ப ஃபைவ் ஹண்ரட்
ஆ
சாப்ட்டுக்கறீங்ளா
ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்க அப்ப ஒரு இப்போ நார்மல் கடைக்கு பீஸா ஆர்டர் பண்ணா அங்க முன்னூறுபா இதே ஃபைஸ்டாரு போனா அங்க ஆயிரூபா அவ்ளதாங்க
நீ நீங்க எவ்ளவு காஸ் காஸ்லியான சாப்பாடு சாப்ட்டுக்கறீங்க
மேக்சிமம் ஒரு ஃபுட்டு ஒரு த்ரீ பிஃப்டி
அதுக்மேல தாண்டது இல்லிங்ளா
அதுக்கு மேல எல்லா நானு தாண்டுதிரே மொத்தமா சாப்புட்டா மொத்தமா பில்லு பாத்தா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட அப்டி போயிகு தவற
ம்
ஒரே ஃபுட்டு அந்த ரேட்ல நாங்க அந்தமாரி ரேட்ல நான் பாத்தது இல்லைங்க இதுவரையு போனதுலருந்து டூ பிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பைவ் அப்டிதாங்க போட்றுக்குது
ம் இந்த பெ பெ சென்னை சிட்டிக்கெல்லா போனா அதல்லா இருக்குங்களா
இருக்குங்க ஃபை ஸ்டார் ஹோட்டல் தாங்க இருக்கு சென்னை சிட்டிகுல போய் சாப்ட்ருக்கே நானு அவங்க கூட அதே தாங்க
அங்கே தானா காஸ்ட்லியான ஃபுட் எது இது இல்லே
ஃபைவ்ஸ்டார் ஹோட்டல் செவன்ஸ்டார் ஹோட்டல் சார் அந்த மாரி ஹோட்டல் போனாதா ஒரு ஃபுட் ரேட்டு ஒரு தோசை வந்து இங்க வந்து நம்ம ஒரு இட்லி வந்து ஃபைவ் ருபீஸ் நார்மல்னா ஆ ஒரு இட்லி நாப்பருபா அவ்ளதாங்க
ம் ஆனா அது சேம் நல்லார்க்கு
சேமு தா அதோட சிறுசாவவே இருக்கு நம்பொ வ அஞ்ருவா இட்லியே வயிர் நொம்பிடு அங்க அவ்ளோ மெலிசா சின்னசா ஆமா வெள்ளயா அப்டி இருக்கு அவ்ளதா
நீங்க சென்னைல எ எத்தினி என்ன சுத் பாத்துர்க்கீங்க இந்த மாரி எடம்
சென்னைல நா நெறைய எடோ சுத்தி பாத்துர்கறங்க மகாபலிபுரம் போய்ருக்கே அப்பறமேட்டு பெர்னா பீச்சுக் போய்ருக்கே காலர் பீச்சுக் போய்ரு கே குய்ன் ஸ்டால் போய்ருக்கே ஆ குய்ன் ஸ்டால்ல ந அப்டியே உள்ள ஒரு ஒ ஒன்டேக்கு மேல ஒர்க்கு போய் எல்லா டெலிவரு பாரு ஃபுல்லா விளையாட்றது அந்த மாரி அப்பறமேட்டு நெறைய மால்ஸுக் போய்ருக்கே மாலு இந்த மாரி நெறைய மால்ஸ் போய்ருக்கே தேட்ருக் போய்ருக்கே
அ
கோயில்களுக் போய்ருக்கே நெறையா சுத்தி பாத்ருக்கே நானு
ம் சென்னைல ஒங்களுக் புடுச்ச பிளேஸ் எதுங்க சென்னைல ஒங்க புச்ச பிளேஸ் எதுங்க
சென்னைல எனக்கு புடுச்ச பிளேஸுன் பாத்தா ம் எனக்கு புடுச்சது நாங்க போணுனு ரிப்பீட் பண்ணுனு ஒரு டே எடம்னு எனக்கு அப்டி இல்ல
ம்
ஆனா நாங்க ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி மஹாபலிபுரம் போனே திருப்பி வேணா அந்த எடத்துக்கு போணுனு ஒரு தோணுது அட்லீஸ்ட் போணு அந்த எடத்துக்கு ஆச இருக்குது அது மகாபலிபுரம் ஒன்னு போனது இல்ல அப்ப போனது சரி சின்ன வயசுல அந்த பிளேஸ் வந்து எனக்கு ஆமா அது எனக்கு மைண்ட்லயே இல்ல அந்த பிளேஸ் எப்டி இக்குதுன்னே சில நேரோ அந்த ப்ளேஸ திருப்பி நா பாக்கணுனு
அது அந்த எத்துக்கு பாத்தது அந்த எத்துக்கு பாத்து ஒரு வாய்ப்பு கெச்சுன்னா நீங் போவீங்ளா
கண்டிப்பா போவே அங்க ஒரே ஒரு கல்லிலயே யான அ அந்த அந்த அந்த சிற்பங்கலா நா பாக்கணு
ஆ ஃபேமிலியா போவீங்ளா இல்ல எப்டி
அன்னி ந நா வந்து என் ஹஸ்பண்ட் கூடதா நா போனப்போ
ம்
ஆ இப்போ அவர் கூடதா போணு
இப்பயு அவர் கூடதா போணுமா ஃபேமிலியா போனோனு ஆச இல்லைங்ளா
நானு என் ஹஸூஸு ஃபேம்லி தா அப்பல்லா நா வந்து எ ஃப்ரண்ஸ்சு கூட போனே அப்ப வந்து எனக்கு கல்யாண ஆவலைங்க எ கல்யாண ஆகாம ஃபஸ் புச் சென்னை போம்போது நானு எங்க அத்த பசங்க மூணு பேரு சேந்து ஃப்ரண்ஸு கூட போனது அந்த எடத்துக்கு
ம்
ரிலேஷன் கூட தா போனோ அவுங்க தா கூட்டுபோ சொந்தக்கார வீட்டுக்கு போனோ நாங்க டென்த் லீவ்ல அங்க தங்குறதுக்கு அங்க அப்போ என்ன கூட்டு போனாங்க அங்க
ம்
சோ அந்த எடத்த திருப்பி பாக்கனுனு ஆச
சேரிங்க வேற எந்த பா அது ஒண்ணுத மட்டுதானா
அது ஒண்ணே ஒண்ணு போதங்க எனக்கு திருப்பியு வேறயே வேணாங்க அங்க போனாவே செலவு பண்றதுக்கு இருக்கணு அப்பதா ஆசர் வரு அய்யோ இது செலவாய்டுமோ அது செலவாய்டுமோ அது செலவாய்டுமோ இப்டியே காசு இவ்ளோ ஆயிடுமே அந்த தாட்லயே போனா எதுமே என்ஜாய் பண்ண தோணாதில்லைங்க அதுர ஆ அந்த அ அந்த ஆசையு இருக்கு காசு இல்லாது கடன் வாங் அப்டி போய்ட்டு அது என்ஜாய் பண்றதுக்கே எனக்கு புடிக்காதுங்க இங்க அங்க போனா அவ்ளோ சொல்லுவாங்க அமௌண்ட்டு அத வாங்கி சாப்டனுமானு தோனு இப்டியேதா என் ஒரு ஒரு எடத்துக்கு போம்போதெல்லா நாம மனச கட்டுப்படுத்திக்கின்னு ஆச வெளிப்படுத்திக்காம நா வந்து ஜாலியா இருந்தது கெடையாது அவரு என் ஹஸ்பண்ட்னா கூட்னு போவா செலவு பொண்ணுக வருவாய்ங்க பயங்கரமா வாங்கு வாங்கு வாங்குன்னு அவரு காசு கூட எம் நம்ம காசு தானே அப்டின்றது கொசொற நா மோஸ்ட்லி எதுமே வாங்க மாட் பசங்ளயு வாங் வுட மாட் ட ஆனா அவுங்க பசங்க கேட்டதுக்குள்ள அவுங்க அப்பா சேரின்னு பண்ணிடுவான் நானு அப்டியே வந்துருவங்க பொறுமையா என் கண் ரோல் பண்ணிக்குனு செலவு பனதுக்கு து நல்லா இந்தாதா திருப்பியு அந்த எடத்துக்கு போனுனு தோணு
ஆமா
போனா செலவாகுனு போறதில்லைங்க எங்கனாலு
நாங் இன்வஸ் அதெல்லா அதெல்லா ஒரு அநத வெச்சே பண்ணுங்க காசு நாளைக்கு போனா இன்னைக்கு வரு போ செலவு பண்ணுலா நல்லா சம்பாரிச் பாத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆவாதுங்க
கேக்குதாங்க
அ காசு இன்னைக்கு வரு நாளைக்கு போகுங்க கேக்குது கேக்குது
ஆ
அந்த காசு நீங்க என்னிகாவது ஒருநாள் போகதா செய்யும என்னிக்காச்சு ஒன்னு வரதா செய்யு அத என்ஜாய் பண்டா
லுமா நாளைக்கு லைஃப் நீ ஏன் பாக்குற இன்னிக்கி லைஃப் நீ வாழு இன்னிக்கி எடத்த நீ உட்டதா ஜாலியா இரு பண்ணு சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரு
ம்
அது வந்து நானு எங்க வீட்டுக்காரரு இருந்தா பரவால ரெண்டு பசங் அவ் நா நல்லால்லனா கூடி எங்க பசங்க நல்லா இருக்குமல்ல அந்த காச வெச்சிந்தா அப்டின்ற தாட்ல நா போயர்றதுங்
ம் பா பசங்கல்ல ஜாலியா இருக்குன்னு எங்க போனாலு நீங்க இந்நேர ம் க்குறதுனா
ஆமா நெறயா ஒர்க் இருக்கு இன்னைக்கு எழுதறதுக்கு படிக்கறதுக்கு பசங்க இன்னு எழுத வெக்கணு
ஸ்கூலு வீட்லயு ஃப்ரீயா இல்லைங்ளா அவுங்க
ஓ வந்தமா ஜாலியா டி வி பாத்தமா சாப்ட்டமா செஞ்சமா பசங்க எல்லார்க்கு செஞ்சு போட்டமா அப்டியே ஒரு பக் கத பேசற மாரி உட்காந்த நா ஃப்ரண்ட்ஸ்ங்கிட்ட அந்த மாரி ஜாலியாதாருந்த இந்த மாறி இல்லவே இல்ல நா என் லைஃப்லயே நா இல்லங்க
இல்லிங்களா
அந்த மாறி இருக்கட்டும் ஆச இருக்கு எனக்கு ஆனா வேலைக்கு போணுதா மணி மைண்டட் தா ஆனா வேலைக்கு போறதுல வேலையோட முடிச்சிட்னு அந்த வேலல்லா
ம் தேவயான ஹலோ
ஹலோ
அத் அட்த்த கால் பேசற நன்றி
இருங்க இன்னு டைம் இருக்கு அ ஓகேங்க நன்றிங்க கட்பண்ணுங்க
ஆ